ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
எந்த ஸ்கூல்ல படிக்கறாங்க எல்லாரு கே கே ஹலோ
அ கேக்குதுங்க்ளா?
ஆ கேக்குதுங்க சார். எப்டி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்ளா? நல்லா இருக்கேங் சார் ஊருல எல்லா திருவிழா எல்லா எப்படி வந்துச்சு? நல்லா பொணிச்சா? வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா?
தன் திருவிழா ஆடி மாசொ. ம் சென்னைல மோஸ்ட்லி ஆடி மாசொ திருவிழா போடுவாங்க.
ஓகே ஓகே
உங்க ஊர்ல எப்டி எல்லா மாசமு பண்ணுவாங்ளா
இல்லங் சார் எங்களுதுல இந்த மாச ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வருங் ச சார் எங்களோட இதுலலா எப்டின்னா இப்ப ஆகஸ்ட் மாசலா வந்து அந்த மாதாக்குரிய நாள்னு சொல்றப்ப மாதா திருவிழா நடக் வேளாங்கண்ணி கொடியேற்ற திருவிழா செப்டம்பர்ல அப்படி இப்ப எங்க ஊர்ல வந்து இப்ப ச கோயில் திருவிழாக்கள் நடந்துட்ருக்கு சார்
ஓய
ஒரு பெரிய விபத்து மாதிரி கூட ஒன்னு ஆயிடுச்சு சார் இந்த சைடு இந்த வான வேடிக்கைலா விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி விட்டு அது வந்து ப பக்கத்துல லாம் அந்த கூற வீடு க்கத்துலல்லா அந்த கூர வீடெல்லா இருந்துதுங் சார் அதுல போயிட்டு நெருப்பு பட்டு ஃபயர் ஆயிருச்சு அதனால அது வந்து உள்ளதா இருக்கு ஊருக்குள்ள இருக்கு அந்த கோயிலு அதனால சரௌண்டிங் அதனால என்ன பண்ணக் கூடாது இன்னமே அந்த வான வேடிக்க அந்த நெருப்பு பட்டாசு இதெல்லா போடக்கூடாது அப்டின்னு சொல்லி இங்க தட செஞ்சிருக்காங்க உங்குளுக்கு அங்க சென்னைலலா ரொம்ப இதா தானே இருக் க்கு ரஷ்ஷா தானே இருக்கு அங்கெல்லா எப்புடி
ஆமா ரஷ்ஷுன் பாத்திங்னா அந்த மெயின் சிட்டி இருக்குல்ல மேடம் அங்கதா ரஷ்ஷா இருக்கு மத்தபடி மேறெங்யு ரஷ்லா இருக்காது
ஆ
அங்கயு திருவிழா இல்ல இப்ப ஆடி மாசொ பாத்தீன்னா அங்கங்க திருவிழாவ பண்ணுவாங்க.
ஆமா, ஆடி மா.. நெறைய திருவிழா வருந்தானே இந்த இந் சாமிங்களுக்கு தான்?
ஆமா, ஆடி மாசொ கூழ் ஊத்துவாங்க.
ம மாரியம்மன் சாமிங்களுக்கு ஆ..
ம்..
இதுக்கெல்லா போவாங்க தானே? பாத யாத்திரைக்கெலா போவாங்க தானேங் சார்?
இப்ப வந்தர்ற. எங்க போற?
பாத யாத்திரை மாரி எல்லா போவோ இல்ல?
என்ன மேடம்?
பூ கொண்டுட்டு போவாங்க.
ஆமாமா ஆமாமா ஆமாமா தீமித் திருவிழா லாம் பண்ணுவாங்க.
ஆ இப் எங்க ஏரியால வந்து என்னதுன்னா எங்க சமயபுரம் மாரியம்மன் கோயில் ரொம்ப பேமஸ்.
ஓ ஆமாமா நானு வந்துருக்கே மேடம் சமயபுறொ வந்துருக்கே.
அங்க பாத்தீங்கனு வச்சுக்கோங்களே, ஒரு ஒரு.. எ எங்க ஊர் நாங்க கொஞ்சொ வில்லேஜ் உள்ளையா ப்ப என்னனா ஒரு ஒரு இதுல இருந்து எடுத்துட்டு போவாங்க சார்.
ஆடி மாசொ லாம அது ரொம்ப . ஆருக்கூம் ஆட்டோ காரவங்க தனியா பூ எடுத்துட்டு போவாங்க ஒரு ஒரு இ.. எல்லா சேந்து அவங்க எல்லா தனியா பூ எடுத்துட்டு போவாங்க அது ரொம்.. கம்மா செய்வாங்க என்னாதுன்னா அந்த காச செலவு பண்ணுவாங்க நல்லா, இந்த பூக்களுக்கு.. அன்னிக்கு பாத்தீங்கன்னா அங்க எல்லா அன்னதானம் எல்லாம்.. போடுவாங்க
ஆமாம்மா நெறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாரி செய்ரவங்க அவங்களு நெறைய அதிகமா இருப்பாங்க.
சமயபுலத்துலங் சார் பயங்க பாத்தீங்ன்னா அவ்ளொ ஒரு இதா இருக்கு சூப்.. த்தியும் என்னா தா இருக்கும்? அன்னதானந்தா அன்னதான சோறு.. சோருக்கு கொறையே இல்லன் சொல்லுவாங்க பாத்தீங்ளா? ஓ அ.. சைடு கூழு ஊத்துவாங்க ஒரு சைடு ஜூஸ் குடுப்பாங்க மோரு குடுப்பாங்க ஏன்னா வெயிலு வேற அதிகோல உங்களுக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா வெயிலுக்கு எதமா இருக்கறதுக்கு ஜூஸு மோர்லா குடுப்பாங்க
அதா அதா அது பட்டாஸ் எல்லா அவ்ளோ ஒரு
நீங்க என் ஒர்க் பண்றீங்க்ளா எப்படி மேம் நீங்க?
இன் இப்பெல்லாம் பட்டாசெல்லா இந்த தடவ வந்து ரொம்ப ஆடர் பண்ணி எல்லா எடுத்துட்டு வருவாங்க.
ம் ம்..
இப்ப எங்கள்துலே பாத்தீங்ன்னா இப்ப நாங்க வேளாங்கண்ணிக்கெல்லா போனோன் எச்சுக்கோங்களே இப்பொ.. கொடியத்த நடக்குது இல்லையா அந்த மொதல் ஃபுல்லாவே ஒரு நாள் ஒவ்வொ..
ஆமா ஆமா
அந்த கடைசி நாள் வந்து என்னாதுன்னா பிச்சைக்கார சப்பரம்னு சொல்லுவாங்க. பிச்சைக்காரவங்கல்லா இந்த வேளாங்கண்ணிய சு.. இவ்ள பிச்சைக்காரங்க இருக்காங் பத்தீங்ளா? அ.. என்ன பண்ணுவாங்க அந்த ஒன் ஈர காசு சேமிச்சு வெச்சி..
ம்..
சேமிச்சி வெச்சி என்னா பண்ணுவாங்கன்னா, செலவு பண்ணுவாங்க.
ஓ அவங்களும் செலுத்தாம் பண்ணுவாங்க.
ஃபுல்ல அவுங்க மட்டுமே அந்த பிச்சைக்காரவுங்கள மட்டு அவுங்க மட்டு பான்ஸ்சர்
ஓ
ம்
இல்ல அவுங்க என்ன அவுங்க என்ன மாரி செலவு பண்ணுவாங்க
ஃபுல்லாவே அந்த கோயிலுக்கு தாங் சார் பன்னுவாங்க வானவேடிக்க பட்டாஸ் சு அங்க கப்பல்ல இருந்து அவுங்க அந்த அந்த பிச்சக்காரவங்க மட்டுந்தா என்ன பண்ணுவாங்க இருக்கறதுலே பெஸ்ட்டு சப்பரம்னு சொன்னா அந்த அதுதா சொல்லுவாங்க வேளாங்கண்ணியில வந்து அவுங்ளோட சப்பரந் தான்ட்டுவாங் க அந்த கடல்ல இருந்து அந்த கொடி கொடி எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து ஃபுல்லா பிரம்மாண்டமா பண்ணுவாங்க வான வெடி க்கெல்லா அப்டி இருக்கு அந்த ஸ்பான்சர் எல்லா அவ்ளோ சூப்பர இருக்கு அடுத்தவங்கள பீட் பண் ற மாதிரி பண்ணுவாங்க என்ன தா இருந்தாலு உங்கள்ட்ட செல்வோ இரு ந்தாலு எங்கள்ட்ட செல்வோ இல்லனாலு அந்த ஒரு வருஷத்தோட காச வந்து ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அந்த மாதாக்காக என்ன பண்ணுவாங்க செலவு பண்ணுவாங்க வான வேடிக்கல்லாம் வெதவெதமா போட்டு அடிப்பாங்
இப்ப மாதாமன்றது வேளாங்கண்ணி சொல்றீங்களா இல்ல
ஆமா இல்ல வேளாங்கண்ணியில சொல்ற நானு
நானு திருச்சில
திருச்சியில இங்க பூண்டி மாதா கோயில்னு ஒண்ணு இருக்குங்க சார் கல்லண சைடு இருக்காங்க
ம்
அங்கேயு நல்ல விசேஷமாதா நடக்கு இந்த மாரி மே மாசோ தா வரு மே இதே மாரிதா நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விவசாயிகள் எல்லா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா சேமிச்சு வச்சி அந்த இத வச்சி பண்ணுவாங்க
நீங்க விவசாயம் பண்ண மாட்டீங்களா மேடம்
நாங்க விவசாய இல்லங் சார் இருக்குது ஆனா நாங்க வெ க்க வந்திருக்கனால அங்க கிராமத்துல வந்து இது பண்ணுவாங்க
இப்ப நீங்க நீங்க திருச்சியில தா இருக்கீங்ளா இப்ப
நாங்க திருச்சில இப்போ திருச்சின்னா இங்க கொஞ்சோ கிராமோ உள்ள இருக்குல்ல நாங்க படிப்புக்காக பசங்க படிப்புக்காக கொஞ்சோ ஸ்கூலுக்கு பக்கத்துலே வந்திருக்கோ
ஓகே ஓகே
அங்க கிராமத்துல இருக்கிறவங்களு இந்த ஆடி மாசோ வந்து ஒரு விசேஷோ நடக்கு சார் என்னதுன்னா அந்த மனசு
நீங்க ஊருக்கு போய்டுவீங்க
இந்த வனத்து அந்தோனியார் வனத்து சின்னப்பெருங்கல்லா இருப்பாங்க எங்களுக் அவுங்களுக்கு வந்து என்னன் ஏன்னா அந்த வயல்வெளியில மட்டு அவுங்கதா இருப்பாங்க அந்த வயல்வெளிய காவல் பண்றவங்க அவங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து நாட்டுக்கோழி அடிச்சு அந்த வயல்ல வேல பாக்குற எல்லாத் த்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு இது பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுவு நல்லா ரொம்ப வித்தியசமா இருக்கு
ம் நீங்க உங்க எங்க இங்க எங்கமா ஒர்க் பண்றீங்க ஆஃபீஸ்லா
இல்ல சார் நா வீட்ல தா இருக்கே பசங்கள பார்த்துட்டு வீட்ல தா இருக்கேங்க சார் ம் அவுங்க வந்து இதுல இருக்காங்க சார் ரெவன்யூல இருக்காங்க சார் அவங்க ஆமாங் சார்
மா நீ ஃபுல் டே வீட்ல தா பாத்துட்டுருக்கீங்
ஆமாங் சார் பசங்க ரெண்டு எனக்கு பொம்பள பிள்ளைங்க ரெண்டு இருக்காங்க அவங்ள பா பாத்துக்கறது கரெக்ட்டா இருக்கு பெரியவுங்க எல்லா யாரு இல்ல செரி அப்டின்னு
எல்லா ஊர்ல இருக்காங்ளா
ஊர்ல ஆமாங்க சார் அவங்களுக்குல்லா இங்க வந்துல்லா இருந்து செட் ஆகாது அப்டின்ட்டாங்க அவங்களுக்கு இதெல்லா புடிக்கல நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோ அதனால அவங்களுக்கு வந்து இதெல்லா பிடிக்காதுன்ட்டாங்க தோட்டோ இல்ல எதுவு இல்ல வில்லேஜ்ல பேசுற மாதிரி யாரு இங்கல்லா பேச மாட்டேங்குறாங்க அவங்கவுங்க கதவ அடச் வீட்டு உள்ளையே இருக்காங்க ஆமாங்க சார் அவுங்க என்னன்னா பக்கத்துலல்லா என்ன பண்ணுவாங்க சாய்ங்காலோ போலதானே சமப்பாங்க ராத்திரி வில்லேஜு வயலுக்கு போய்ட்டு வந்துட்டல்லா
ஆமா
இங்கெல்லா என்னன்னா எங்களோட அப்பார்ண்ட்மெண்ட்ல மொத்தோ பதினோரு வீடு இருக்குங்க சார் யாரையு யாரையுமே என்ன பண்ண முடியாது பாக்க முடியாது அந்த வீட்ல அவுங்க தா இருக் இருக்காங்களானு கூட தெரியாது அப்டி நம்ம கதவ தட்னாலு ஜன்னல் சைடு வந்து ஒரு கிளாஸ் இருக்கு அஹ் இன்னர் அவுட்டர்ன்னு சொல்லி இருக்குங்க சார் நம்ம வெளியில இருந்து பாக்ரவுங்க உள்ள தெரியு உள்ள இருந்து பாத்தா நம்மளுக்கு தெரியாது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது
ஆஹ்
அந்த மாரி ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடி வழியில நம்ம என்ன பண்ணனும்னா பாத்தோனா தெரியு எப்புடி அப்டின்ட்டு
ம்
அதனால என்ன ஆதுன்னா அந்த வழியாவே பாத்துக்குவாங்க பாத்துக்கிட்டு இது பண்ணுவாங்க ளா யாரு யாரயு என்ன பண்ண மாட்டாங்க பேசவு மாட்டாங்க எதுவுமே பண்ணவு மாட்டாங்க அப்டி இருக்கிறவங்க கிராமத்துல ஆ அப்ப வீடு வீடா போகுல்ல இப்ப எங்க சின்ன பொண்ணல்லா பாத்தீங்கன்னா வில்லேஜ் பொண்ணு எந்த வீட்ல இருக்குதுன்னே தெரியாது இத இங்க போட்டு அடச்சி வச்சது அங்க விட்டுட்டா என்ன பண்ணு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயா போய்ட்டு வரு யாரு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இல்லையா இங்கன்னா நீங்கன்னா என்னன்னா உடனே கதவ சாத்திருவாங்க நம்ம போய் நின்னாலுமே என்னா பண்ணுவாங்க வான்னு சொல்ல மாட்டாங்க என்ன கதவ சாத்திட்டு உள்ள போய்ருவாங்க அப்டி இல்லல்ல இல்ல போனோனே என்ன வா யாரோட மக நீ அப்டின்னுதா எடுத்தோனே கேப்பாங்க
ம்
பேத்தியா எப்டி இருக்கா அப்டின்னு கேட்டு உங்க ஆயி அப்பன்லா வந் துருக்காங்களா அப்டின்தான பேசுவாங்க அம்மா அப்பா ஆயூ அப்பன் வந்துருக்காங்களா எல்லா அப்டின்தா கேப் ப்பாங்க வா இங்க வந்து கஞ்சி குடிக்கிறியா சோறு சாப்புடறியா அதெல்லா கேட்டு நம்ப இல்லனாலுமே சாப்புடு சாப்புடு அதல்லா நா சொல்லிக்கிறே ஒண்ணு
வில்லேஜ்ல சமயல் நல்லாருக்கோ மேடம் டேஸ்ட்டாருக்கோ ஆரோக்யமாருக்கோ பட் சிட்டில வந்து மசாலா கொட்டி சமக்கிறாங்கல்ல
ஆமாங் சார் அவுங்க எல்லா அரச்சுதாங் சார் விப்பாங்க அதனால
ச்சி பண்ணுவாங்க இந்த சிட்டில அம்மின்ற து இல்லியே எல்லா மிக்ஸி ஆய்ப் போச்சி இப் மோஸ்லி மிக்ஸி கூட இல்ல இப்ப மசாலா தா அப்டே கொட்டியே சமக்கிறாங்க
ஆ அதா அதா சமையா பாக்கவே
எப்டி வீட்ல சமப்பீங்ளா மசாலாவா இல்ல
நாங்கல்லா அரச்சு ஸ்டோர் பண்ணிதா வெச்சுக்கறது வெச்சு அப்டிதா வச்சுக்கறது அரச்சு குடுத்துருவாங்க சார் ஊர்லருந்து புளியெல்லா வந்தா உலுக்கி குடுத்துருவாங்க எண்ணெ இருந்ததுன்னா எண்ணெ ஆட்டி குடுத்துருவாங்க மேக்சிமொ வில்லேஜ்லருந்து எல்லாமே வந்துரூ நாங்க அதிகமா இங்க இது பண்றது இல்ல பசங்களுக்கெல்லா அந்த எண்ணெதா குடுக்குறது இல்லன்னா சீக்கிரொ இதாயிரு அப்டின்னு சொல்லிட்டு அதனால ம் உங்களுக்குங் சார் நீங்கல்லா எப்டி உங்களுக்கெல்லா
நாங்க அப்டியே நல்லாதா மேம் இருக்கோ மோஸ்ட்லி செல பொர்ளு வந்து வில்லேஜில்ல வர பொர்ளு செல் பண்றாங்கல்ல ஸ்ட்ரீட்லல்லா அந்த மாரி பொர்ள பர்ச்சேஸ் பண்ணிப்போ மோஸ்ட் அத ள்ளே அங் கெடைக்காது சம்டைம் அத்ல ஹைப்ரெட்டு‌ ஆ போ வெஜ் வெஜிடபுள்ஸ் பாத்தா ஹைப்ரிட்டு கா டிக் எங்களுக்கு நாட்டுக் காய் சொல்லுவாங்கல்ல நாட்டுப் பழோ சொல்லுவாங்கல்ல அந்த மார்லா கொஞ்சொ கம்மிதா
எங்குளுக்கு எல்லாமே மேக்சிமோ நாட்டுக்காய் தாங்க சார் கெடைக்கு வயல்வெளில இன்னா பண்வாங் பண்ணுவாங்க
ஆமா எங்குளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சோ ஹைப்ரெட்டா கெடைக்கோ
ஆமா நல்லா எந்த ஒரு கலப்டமு இதுல இருக்காது அ கத்திரிக்கா வெண்டக்கா கொய்யாக்காலா நல்ல ஒரு ஃப்ரெஷ்
ம் கொய்யக்கா தா நீ சென்னை வந்ருக்கிங்ளா மேடம் சென்னை வந்துருக்கிங்ளா
சென்னை வந்துருக்கேங் சார் வந்துருக்கே நானு க்ரோம்பேட்டைய்ல இருக்காங்க
அப்புடியா ஓக்கே ஓக்கே மேடம் இங்கேதா நானு சென்னை வ வண்டலூர் தெரியுமா தாம்பரம் வண்டலூர் ம் அங்கதா மேடம் நாங்களு ஆமா ஆமா
நீங்களு அதே மாரியே சாப்புடுங்க நல்லா உணவு முறைய
கண்டி கண்டிப்பா மேடம் நீங்க நல்லா ஸ் சாப்டுங்க நல்லாருங்க செரிங்ளா உங் கொழந்திங்ள கொழ்ந்திங்ள பத்தரமா பாத்துங் மேடம் ஓக்கே மேடம் பாய் மேடம்